ஆஹ் சொல்லுடா என்ன பண்ற
சும்மாதா படுத்திருக்கே நீங்க பாப்பா கூட்டு வந்ட்டீங்களா
ஆ நானா கூட்டிட்டு வந்ட்டேன்டா
ம் சாப்பிட்டலா
இப்பதா வந்தா அவ அவ வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டேவா அதனால ப்ற ஆமா இவங்களுக்கு இப்பதா வெப்பாங்க ஸ்டார்டிங்ல வெச்சு வுட்டுருவாங்க
ம் செரி
ல அவ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா போல அத டான்ஸ்ல இருக்கால
ஆ செரி செரி இனிசி
ஆமா அதனால டயர்டா இருக்க அந்த அம்மாக்கு இன்னைக்கி ஃபுல்லா ஆமா ஆமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஆழ அடுத்த மாசல்ல அடுத்த மாச ஆனுவல் டேக்கு இப்பல இருந்தே பிராக்டிஸ் போல
ஆ எப்ப என்னைக்கி
அடுத்த மாச பதினெட்டா தேதிக்கு இப்பல இருந்தே பிரக்
ஒரு மாசமாவ பிராக்டிஸ் குடுப்பாங்க
ஆமாம் அவங்க ஸ்கூல் எப்டின்னா இந்த சீரியல்லா எடுப்பாங்க பாத்தியா
ஆமா ஆமா ஆமா அந்த மாரி இருக்குல்லா
ஆ ஆஹ அந்த டேரக்டர் வந்து இது பண்றாங்களா ஆ ஆர்கர்கனைஸ் பண்றாங்களா சோ அதனால வந்து இப்பல இருந்தே பிராக்டிஸ் குடுத்தாதா பசங்க வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்பல இருந்தே செலக்ட் பண்ணிட்டு ஆ பிராக்டிஸ் குடுக்குறாங்க அதுல என்ன பிரச்சனைனா அவ ஏதோ ஜாயின் பண்ற அதுல ஒரு ஒருத்தருக்கு எவ்ளோ ஃபீஸ் தெரியுமா ஆயிரத்திஐநூறு ரூபா
ஃபீஸ் ட்ரெஸ் எல்லா எடுத்து குடுத்துருவாங்கல்ல
ஆ ட்ரெஸ் எல்லா எடுத்து குடுத்துருவாங்க இ இருந்தாலு நம்ம படிக்கும்போதெலா இப்டிலா இரு ருக்காது இல்ல ஃபீஸ் எல்லா இருக்காது இல்லையா இப்பல்லா ஃபீஸ் ஆமா இப்பா ஆமா எக்ஸ்டாயிருப்பா
இப்ப ரேட் எல்லா கூடிட்டுல டிரெஸ் விலையு இப்ப ந பெருச பெரியவங்களுக்கு எடுக்கறதை விட சின்ன பிள்ளைங்கத ரேட் அதிகமா இருக்கு அது போக அவுங்க கயில ஏதாவ ச்சக்கிட்டு கூட ஆடுவாங்க இந்த மாரி இந்த ஏதாவது இந்த கைக்கொடை அந்த மாரிலா வச்சுட்டு ஆடுவாங்க அம்பர்லா அதனால அது ரேட்டு கேக்கதா ஜெய்வாங்க
ம் ஃபஸ்ட்டு இந்த வருஷமே பரவால்ல போன வருஷந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ருபா கேட்டுருந்தாங்க போன வருஷோ எங்க பாப்பா ஜாயின் பண்ல இந்த வருஷந்தா ஜாயின் பண்ணாங்க
நல்லா ஆடுவாளா பாப்பா
ஆ ஆ நாங்க இதுவரையு பா ட்ரை பண்ணது ல்ல இதுக்கு முன்னாடி வந்து எல்கேஜில ஆடியிருக்கா இப்ப இதா பஸ்ட் டைம்
சேரி சேரி டான்ஸ்ல மட்டுந் ந்தா நா எயி்த்து வர ஒரு ஸ்கூல் படுச்சே அப்பறோ நையன்த்து டூ டுவெல்த் வர ஒரு ஸ்கூல் படுச்சே எய்த்து வர படிக்கும்போது எய்தல மட்டு ஒரு ட்ராமால சேந்துருந்தே
ம் அப்பல்லா நம்ம அம்மா எல்லா என்ன சொல்லுவாங்க படி படி படி
படி படி அப்போ வந்து படின் ன்னு சொல்றத வுட அதெல்லா எதுக்கு நமக்கு அப்டின்னுதா சொல்லுவாங்க எதுக்கு அதுல சேரணு காசு கெட்டணு அப்ப நமக் அப்போ நம்ம புவர் ஃபேமிலி தா அப்பல்லா காசு அவ்ளோவா இருக்காது ட்ரஸ் வாங்க சொல்லுவாங்க கம்பளு நெக்லஸ்சு அது இது இதுன்னு வாங்கணு அதுக்குல்லா காசு எக்ஸ்ட்ரா தா ஆகு அதுனாலா அதெல்லா எதுக்கு அப்டின்னு வேண்டான்னு சொல்லிடுவாங்க இப்போ அ இப் இப்ப நம காலேஜ் படிக்கும் போது சேர்ல நம்ம ஆச இருக்கும் போது கூச்சமா இருக்கு நம்ம அப்பமே அடல ஆடுவோ அப்டிங்கிற மாரி இருக்கு நம்ம அப்பமே ஆடி பாடி இருந்தோன்னா நமக்கு இப்போ இதா இருக்கூ ஆ நம்ம அங்க ஆடிருக்கோ அங்க பேசிருக்கோ பேசு போட்டி பேசிருக்கோ அப்டி இங்க நம்ம தெரியு கான்ஃபிடெண்டா ஸ்டேஜ் பியர் இல்லாம நம்ம பேசிருந்தோ இப்ப எங்க பேசரது
இப்போலருந்தே நம்ம ப்ராக்டிஸ்
பண்ணாதா ஸ்டேஜ் பியர் இல்லாம இருக்கூ ஆ நம்ம அங்க அசம்பிளிக்கு கூட கை கால்லா நடுங்கு அசம்பிளிக்கு சும்மா நிக்க வுட்டு எததோ திருக்குறளோ எதாவது சொல்ல சொல்லுவாங் பாங்க அது கூட பியர் வரு ரொம்ப பயமா இருக்கூ
ம்
அப்றோ எயி்த் படிக்கும் போது ட்ராமால சேந்தே அப்றோ நயன்து டென்த் படிக்கும்போது எதுலயுமே கெடையாது இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி ஆ அது அது பண்ணிருக்கே அது மட்டு பண்ணியிருக்கே அது கூட படிக்கும்போது பண்ணியிருக்கே இப்போ அந்த காலேஜ் ஆ யூ ஜி படிக்கும் போது எதுலயுமே சேந்தது கெடயாது
ம் ம்
பி ஜி படிக்கும் போதுதா நா இதுல சேந்தே டான்ஸ்ல கும் அந்த நா நா படிக்கிற காலேஜ்ல வந்து பி எட் மட்டு சேந்து உண்டு அதே மாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு உண்டு பி எட் காலேஜ்ல இருந்து என்ன ஒரு புரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அந்த காலேஜ்ல போய் நா டான்ஸ் ஆடுனே அதுக்கு இருந்து கும்மி அடிக்கிறது அத நாங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்குனோ குரூப் டான்ஸ்தா செகண்ட் ப்ரைஸ் வாங்குனோ அது இது குடுத்தாங்க ட்ராஃபி குடுத்தாங்க அதுக்கப்றோ ஏ காலேஜ்ல இருந்து வேற காலேஜுக்கு அங்க போயி பா பார்டிசிபேட் பண்ற மாரி ஒரு புரோக்ராம் இருந்துச்சு அதுக்கு நாங்க சேந்துருந்தோ அதுல ஓவராலா எ நெறைய காலேஜ்ல இருந்து வந்து அந்த காலேஜ்ல பார்சிப்ட் பண்ணுவாங்க நா இன்டர்நேஷ்னல் கால் வ நேஷ்னல் நேஷ்னல் லெவல்லதா வப்பாங்க நேஷனல் லெவல வச்சாங்க அதுல நாங்க ஓவ் எல்லா கால் காலேஜ்ல இருந்தும் எல்லா டிஷ் டிக்ல இருந்து காலேஜ் வருவாங்க அந்த இதுல ஓவராலா நாங்க செகண்ட்டடுச்சோ எங்க காலேஜ் ஓவரால் செகண்ட்டு அதுவு எங்க டிபார்ட்மெண்ட் மட்டுதா எங்க ஓவரால் காலேஜ்ல இருந்துமே சோலஜி இருக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டுந்தா அந்த காலேஜ்ல பாஷ்பேட் பண்ணனு
ம்
மத்த பி கா மோ கெமிஸ்ட்ரியோ அந்த மாரி எந்த டிபார்ட்மென்டு இது பண்ணக் கூடாது
ஏ எல்லாருக்கு தனித்தனியா நடக்குமா இல்ல மிங்குளாய் கூட பண்ணலாமா
மிங்குளாய்னா அ எந்த டிபார்ட்மெண்ட்மே உள்ள வரக்கூடாது சோலஜி டிபார்ட்மெண்ட் மட்டு தா இருக்கணு எல்லா காலஜ்ல உள்ள சோலஜி டிபார்ட்மென்டு அந்த கா லேஜ்ல வரைக்கு பண்ணாங்க ஆ எல்லா காலேஜ்ல அதுல எல்லா காலஜ்லயு எங்க காலேஜ்ஜு எங்க டிபார்ட்மெண்ட்டு நாங்க அது நாங்க ஃபஷ்ட் ப்ரைஸ் அடிச்சுருப்போ அது என்ன பண்ட்டோ நாங்க நா நறைய போக்ராம் உண்டுல்ல டான்ஸ் உண்டு பேச் போட்டி அது இதுல நெறைய உண்டு அதுல வந்து நாங்க என்ன பண்டோ எதுலயோ ஒரு ரெண்டு இதுல கலந்துக்கிடாம உட்டுட்டோ இப்ப ஸ்டூடண்ட் இல்ல அப்டிங்கறனால கலந்துக்கிடாம உட்டுட்டோ ஆ அதனா ல மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எல்லா எல்லா புரோக்ராம்லயு ப பார்சிபேட் பண்ணியிருந்தாங்க அதனால அவங்க ஓவரால் ஃபர்ஸ்ட்டு அடிச்சட்டாங்க நாங்க ஒரு ரெண்டு புரோக்ராம சேரலங்ரனால செகண்ட் அடிச்சிட்டோ
அது அது வந்து அந்த கப் வந்து நம்ம இங்க வக்க மாட்டோ ஆபிஸ் ரூம்ல வக்க மாட்டோ ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து வச்சிருவோ அது எங்க டிபார்ட்மென்டுகே ரெம்ப பெருமையா இருச்சு நீங்கதா ஏன்னா நாங் க மாஸ் நாங்க மாஸ்டர் டிகிரி பண்றோமா நீங்க செகண்ட் எம் எஸ் நீங்க எப்டி பண்ணி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வச் சீங்க ஓ ரொம்ப சேட்ட பண்ணுவோ காலேஜ்ல கிளாஸ்ல என்ன இது கிளாஸா இது அப்டி இப்டினு திட்டிடே இருப்பாங்க நீங்க வச்சு கொண்டு வந்து நீங்க வின் பண்ணி தந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்டி இப்டின்னு சொன்னாங்க அது அதெல்லா ரொம் மெமரிஷ் அதுலா மறக்கே முடியாது
அது ஒரு பெருமதான ம்
நீங்க இந்த மாரி ஏதாவது புரோக்ராம் சேந்துக்கீங்களா
ஆ நா நெறைய செமினார்லா போவே நெறைய ஆ செமினார்ஸ் போவனானு மத்த காலேஜ்லா ஆ அ இது எடுப்பாங்க பாத்தீங்களா ந எதுனா பேப்பர் ப்ரெஷன்டேஷன் மாரி இருக்கு ஆ ஆக்சுவலா இது வந்து நா காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போதே செமினார் அ கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு ஒரு ஏட் ஸ்டாண்டர்ட் போலவே கிளாஸ் எ அப்போதா நீங்க சொன்ன மாரி பயமா இருக்கு எனக்கு அ பஸ்ட்டு பரிப்பர்ல்லா பண்ணி ட்டு வந்துருவே இதுப் பண்ணு அது பண்ணும்ன்னு சொல்லுவே ஆனா எல்லாமே நம்ம பெரண்ட்ஸா ஓரளவுக்கு மேல நம்ம பேசி இருந்தாலு சிரிச்சிருவாங்களா அவங்க சிரிச்சா நம்ம
அவங்க சிரிக்கங்கலொ இல்லையே நா பாட்டுக்கு சிரிச்சிருவே எனக்கு அது அங்கருந்து சிரிப்பு காட்டுவாங்க பசங்க ரெ ஏன் எ கிளாஸ்லயே மொத்த ரெண்டு பசங்க தா மத்த எல்லாருமே கேர்ள்ஸ் தா அவங்க ரெண்டுர் ஆ பட்ட பேர் வச்சு கூப்ட்டுக்கிட்டு கீழ குனுஞ்சிகிட்டு பல்ல பல்ல காட்டுவாங்க நமக்கு அத பாத்துட்டு இங்க சிரிப்புவரு ஸ்டாப்வு ஸ்டூடண்டடோட ஸூடெண்டா எங்க டெஸ்க்ல உக்காந்துருப்பாங்க அவங்கங்கந்துட்டு என்ன பல்லக்காட் திட்டுவாங்க அதுக்கு சொல்ல முடியுமா அவ சிரிக்கா சார் அதானாலதா நானு சரிக்கேனு அப்ப சொல்ல முடியுமா அப்பற அவன வெளிய கிளாஸ விட்டு அனுப்பிடுவாங்க நம்மலால அப்ற அவ வெளிய போவா எதுக்கு
ஆமா அது வந்து எப்டி இருக்கும்னா நாங்க வந்து லாஸ்ட் பென்ச் ஸ்டூடெண்ட் வேற யா ஏற்கனவே லாஸ்ட் பென்ச்ஸ்டூடெண்ட் நா வேற மோஸ்ட் எல்லா ஸ்டாஃப் என்ன பண்ண கண்ணு இருக்கு சரியா லாஸ்ட் பெஞ்சு ஒரு முன்னாடி பெஞ்சுன் வச்சுக்கோ ஒரு பெஞ்சு தா முன்னாடி சரியா அப்டிதா இருக்கு அது வந்து எப்டின்னா ஆ கிளாஸ் செமினார் நடத்திட்டு இருக்கு போதே நம்ம வந்து அப்பதா ரொம்ப பயமா இருக் கு இப்ப சின்ன கிளாஸ் தா இருந்தாலு பயமா இருக்கு அந்த ஒரு கான் ஃபிடன்ஸ் தா வந்து மத்த பெரிய லெவல்ல இப்ப வந்து காலேஜ் படிக்குபோது இந்த செமினார்ல அட்டன் பன் நீங்க சொல்ற மாரி எங்க ஸ்கூ எங்க காலேஜ்ல வந்து இந்த க ல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் ஆடுறது இதெல்லா எதுவுமே இருக்காது அப்ரே ஆ எதுவுமே இருக்காது து செம்ம வெட்டி அது வந்து எப்டின்னா போ ஆ எப்டி சொல்றது பொண்ணுங்கள ஆடவே விட மாட்டாங்க பசங்க தா ஆடுவானுங்கா ஆடுவானுங்க ஆன பசங்க தா ஆடுவானுவங்க அதா சொன்னே கொஞ்சோ ஸ்ட்ரிக்டு காலேஜன்னு சொல்லி
எங்க காலேஜ்ல வந்து பண்ணுவாங்க வெளியே போயு போயு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்த மட்டு சொல்லி குடுத்துருவாங்க நீங்க பார்டிசிபேட் பண்ணீங்கானா நீங்கதா ஓவரா அடிக்கிணு ஓவரா அடிச்சுட்டு வர்றத தறம உங்களுக்கு இருந்தா நீங்க போய் பண்ணுங்க இல்லன்னா உங்களுக்கு நா பெர்மிஷ தர மாட்டே அப்டின்ருவாங்க
ஆமா ஓடிலா வற
அ ஓடி தருவாங்கள்ள ஓ ஓடி தருவாங்க அ ஓடி தர்றதுக்கு அவுங்க கரெக்டா தரவாய் இஷ்டோ தா இருக்கு ஆனா ஆனா என்ன சொல்லுவாங்க நீ ஓவரால் நீ தா அடிக்கணு ஓவரால் ஃபா ஸ்ட் நீங்க அடிச்சிட்டு வராதாருந்தா நீங்க போயிட்டு வாங்க இல்லன்னா நா எதுமே தர மாட்டே நீங்க போறதுக்கு நா பெர்மிஷன் குடுக்க மாட்டே அப்டின்ருவாங்க அந்த வே எங்க காலேஜ் வந்து எங்க இதுல ஃபேமஸ் ஆனா காலேஜ்
அப்டியா ஆ அப்ப கொஞ்சோ நறைய எக்ஸ்பெக்ட் பண்
ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள ட்ராபியே ஒரு ரோலு ட்ராபி ஒ இப்ப ஒரு காலேஜ்ல இருந்து வின் பண்ணி ஒரு கா ட்ராபி வச்சிருக்காங்க அப்டின்னா இ தே இது எங்க காலேஜு அந்த காலேஜ்ல ப்ரோக்ரா வச்சு போனாங்க அப்டின்னா அந்த ட்ராபி ரிட்டன் குடுத் துட்டுருவாங்க அந்த மாரி அந்த ட்ராபி பெரிய
கே அந்த ட்ராபி வந்து ஒரே ட்ராபி தா
சருக்குளு ஆ சர்க்கிள் எடுக்கு அந்த மாரி ஆனா ட்ராபி ஒ ரு ரெண்டா ஆ ஹைட்டுக்கு இருக்கு அவ்வளோ பெருசு இருக்கு தூக்க முடியாது ரெண்டு நாலு பேரு சேந்துதா தூக்கிட்டு வரணு அவ்ளோ பெருசா இருப்பாங்க ட்ராபி எங்க போனாலுமே நீங்க வின் பண்றதாங்க போங்க அப்பனாதா பர்மிஷன் குடுப்பாங்க அப்டினு சொல்லிடுவாங்க
ம் ம் செரிடா அப்றோமா பேசலாடா ஆ ஆ பாய்டா